ஹலோ அ வீட்ல கொஞ்சோ இது கேட்டாங்கடி பால் வேணுனு கேட்டாங்ளா
ஆ நைட்டு எல்லாருமே பால் குடுப்பீங்ளா எல்லாருக்குமே பாலாத்தி குடுப்பீங்ளா ம்
டைம் இதுக கேக்குங்க அதனால பாலாத்தி குடுத்துட்டு நாட்டு சக்கர போட்டு உம்
நைட்டு டின்னர் சாப்புறாங்ளா படு படுத்துருவாங்க யாருக்கு இந்த நைட்டு பால் சாப் சாப்ற பழக்கலா கெடயாது இரண்டாவது யாருக்கு பாலே புடிக்காது
என்னடி சொல்ற டிப்ரென்ட் டி ஆனா
நெஜமாலுமேதா நாங்க ஆவின் பேக்கெட் பால் அர லிட்ரு வாங்னாவே எங்களுகு மூனு நாள் வரு
அப்டியா நாங்க டெய்லி ஒரு லிட்ரு வாங்குறோ ஆனா பசுபால் தா வாங்குவோ அதுல உள்ள ஆடையு எடுத்து வச்சுகுவே நானு
ஓ ஆமா பசும் பால்ல வரு இங்க பாகெட் பால்லேலா வராது ஆடைல்லா அவ்வளவ விழுகாது உம் ஆ ரெண்டாவ்து எ பையன்லா காலைல இப்ப எதுவு சாப்ட மாட்டாங்க எந்திருச்ச உடனே டைரக்டா டிபன் தா ஸ்கூல் கெளம்பிடுவா சாயந்திர வந்தா அந்த ஒரு நேர ஏதாது கொடு ப்ப நானு அவரு டீ டீ காபி எதுவு சாப்ட மாடோ பால் எதுவு சாப்ட மாடோ எதுமே சாப்தன்ன பாலே யூஸ் இப் பண்ணி எதுவு சாப்ட மாட்டோ அ தயிர் மட்டுதா அது எ எப்பயாது ஒரு தடவ தா ரெகுலரா தயிர் போட்டு சாப்ற பழக்க இல்ல
அப்டியா அப்ப வெறு கொலம்பு வச்சீங்னா கொலம்பு தா
ஆ கொலம்பு தா அதுவே ஒன் டைம் வந்துடு வெயில் காலனா இப்ப கொஞ்ச தயிர் சேத்துபோ மழக்காலலா வந்தா எனக்கு சைனஸ் இருக்கு லைட்டா க கிளைமேட் மாறுச்சு ன்னாவே தயிர் ஊத்தி சாப்ட்டனா தும்மல் வந்துரு சைனஸ் இருக்கவு அதனால ரொம்ப தயிர் வாங்கி ஸ்டாக் பண்றது இல்ல போட்டு வச்சுருவாங்க அவுங்க போட்டு வச்சாவே எங்க மாமியார் போட்டு வச்சாவே ஒரு வாரத்துக்கு வரு அவங்களுக்கே அவங்க டெய்லி சாப்டுவாங்க ஆனா எனக்கு ஒத்து வராது இவங்களலா ஸ் கூலுக்கு ஒரு இதுதான கெளறி குடுக்கறதுதா அதனால ஒன்னுதா கொண்டு போவாங்க
ஆ நாங்க டெய்லி நா தயிர் ஒரையு ஊத்தி வப்பே ஒரு லிட்ரு பாலு வாங்குவோ ஆடையு எடுத்துக்குவே
இந்த ஒரு லிட்ரு பால்லயே தயிருக்கு காய்ச்சிருவியா?
க்கு ஃபஸ்ட்டு எடுத்து தயி்ருக்கு தண்ணி தண்ணி ஊத்தாம தயி்ர் க்கு எடுத்து வச்சுக்குவே அப்பற தண்ணி ஊத்தி காச்சிக்குவே காச்சிட்டு அப்புறோ அது நல்லா திக்கா இருக்கு இல்லடியு இங்க நல்லா திக்கா இருக்கு இந்த சமுதாய கூடோன்னு சொல்லுவாங்கல்ல சொசை ட்டில குடுப்பாங்கன்னு அதனால ஆ ஆமா அதனால அங்க போய் வாங் கிட்டு வந்துருவாங்க அங்க கொஞ்ச தண்ணி கலப்படோ இல்லாம இருக்கு
ஆமா ஆமா அங்க டெஸ்ட்டிங் வெச்சுதா குடுப்பாங்க ஆ வாங்குவாங்க பால் வாங்குறவங்கள்ட்ட
நல்லா இருக்கு அது அது அப்டியே ஃப்ரிட்ஜ்ல வச்சவுன்னே அப்டியே ந சாயங்கால எடுக்கும் போது ஆ ட வந்துரு நல்லா நெறையா கட்டியா அத எடுத்து வச்சு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவ நெய் உரு க்கிக்கிறது நெய் வெளியிலல்லா வாங்குனன்னா குட்டிதா வாங்குவோ அவசரத்துக்கு ம் ம் ம்
டல்லா வளக்குறவங்கல்லா இரு
ஆ நெறையா இருக்காங்க கொஞ்ச வில்லேஜ் மாரிதானே உனக் கு அதனால நல்லா அப்பிடிதாண்டி ஒருத்தவங்க வீட்லதா வாங்கிட்ருந்தோ அவங்க வீட்ல அந்த அண் அண்ணா எறந்துட்டாரு அதனால அந்த அக்கா மட் மட்டு தா இருக்காங்க அதனால அவங்களுக்கு ஒண்ணு பண்றதில்ல அதனால இப்ப சொசைட்டிலயே போய் மாமா போய் வாங்கிட்டு வந்து வாக்கிங் போற மாரி போயிட்டு வாங்க தந்துருவாங்க
சேரி- சேரி -சேரி பரவல அந்த மாரி நிறய இடனா நம்மளுக்கு கொஞ்ச உங்க வீடு எல்லா கொஞ்ச ரிலாக்ஸாவு இருக்கு வெளில வந்தா
ஆமா ஐயோ காத்தடிக்குது கேக்குதா கேக்கலயா உனக்கு சத்த
இல்லயே எனக்கு காத்து சவுண்ட் எது கேக்கல
இங்க குளுறுது இப்ப நா வெளியில நின்னுட்டுதா பேசிட்டு இருக்கே குளுறுது எனக்கு
அப்படியா
ஆமா என்னாச்சு ஏசி ஏசி மாட்டிட்டீங்ளா
இல்ல இல்ல ஏசி மாற்றதுக்கு வந்து கொஞ்ச கோலெல்லா போடனுல அதுக்கு எ ஹஸ்பண்ட்க்கு லீ்வு இருக்கு இருக்கும்போது போட்டுக்லானு சொல்லி சொல்லிட்டாங்க அவர் இருக்கணு அவருக்கு ஆஃபீஸ்ல ஏதோ முக்கியமான ஒர்க் போயிட்ருக்கா அதனால லீவு போட முடியாது சட்ர்டடே வரசொல்லி போடுவோ அப்டினு சொல்லிட்டு வாங்னபடி இருக்கு ஏசி இந்த வீக் சாட்டர்டே வர தலிப் போடுவோ சொல்லி சொன்னாங்க சேரி அதனால அவர் அது இல்லாம நம்மளு எதுவு பண்ண முடியாதுல்ல
இல்லடி அத ஆளு வேணு கண்டிப்பா ஆமா
அந்த அப்புற அந்த ரூம்ல கொஞ்ச ஹோல்லா போட்டாங்னா சிமி இதெல்லா செங்கல்லா விழுகுல எனக்கு அப்ற ஒரே ஆள நா சாமாலா தூக்கிட்டுருக்க முடியாது கிளீன் பண்ணமுடியாது செரி அதனால நானு வெயிட் பண்றே சா டே அவர் இருக்கு போதே பண்ணிக்லா
சேரி சேரி ம் சேரி உங்க அத்த எப்டி இருக்காங்க இப்ப பரவால்லயா கால் வலியெல்லா?
பரவால்ல நல்லாருக் காங்க ஆனா கால் வலிக்கிதுன்தா சொல்லி ட்ருக்காங்க அது கேட்டதுக்கு அவங்கதாங்க எலும்பு தேஞ்சிருச்சு ஒன்னு பண்ண முடியாதுங்கிறாங்க அதுக்கு ஆனா கால்சியம் டேப்லெட் மாரி குடுத் துருக்காங்க
இல்ல ஆப்ரேஷன் பண்ணியு வலிக்குதா வலிக்குதாமா?
ஆமா ஆப்ரேஷன் பண்ணியு உன்னு ஆறு மாசோ ஆச்சா ஆனா இன்னு வலிக்குதுன்தா சொல் றாங்கோ ஒரு கால் வலிக்குதுங்கிறாங்க ஒரு கால் நல்லாருக்கு ரெண்டு கால் பண்ணோல்ல
ஆமா ஆனா அந்த ஒரு கால் வலிக்குதுன்னு சொல்ற காலு ஆப்ரேஷன் முன்னாடியே ரொம்ப வலிச்சி ச்சா வலிக்காம இருந்துச்சா?
இல்ல அதுவு வலிச்ச காலுதா ரெண்டு காலுமே முட்டி தேஞ்சுதா இருந்துது
ஆ ஆ
ம் அதனால இ ப்ப வந்து வலிக்குதுன் சொல்றாங்க முன்னு முன்னளவுக்கு இல்ல ஆனா வலிக்கின்றுதுதா சொல்றாங்க அ அவங்க என்ன நெனச்சிருக்காங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணா கம்ப்ளிட்டா க்யூர் ஆயி ரு வலியே இருக்காதுன்னு நெனைச்சாங்க ஆனா அது ம் ஆனா உன்னு ஒரு கால் நல்லாருக்கா வலிக்கலையா ஒரு கால் வலிச்சிட்டுதா இருக்குதுங்கிறாங்க அது போக போக சரியாயிரு அவுரு டாக்ட்ர கேட்டதுக்கு நீங்க நல்லா பஸ்ஸெல்லா ஏறி எறங்கு ங்க நல்லா நடங்க ம் ஆ இது ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எ ப்பிடி இருந்தீங்களோ அதே ரொட்டீன் ஃபாலோ பண்ணு ங்க சரியாயிடு
அப்பிடிங்கறாங்க ஆ ஹ ஆ ஆ என்ன பண்றதுன்னே தெரிலன்னா இல்லடீ அது பைனல்லதா போட்டு விட்டாங்க
நீ சொல் றது வந்து மயக்க மருந்து நா சொல்றது வந் து இவுங்களுக்கு டெய்லியுமே ஒரு மருந்து வந்து மூக்குல ஸ்ப்ரே மாரி குடுத்துருக்காங்க
இல்லைய்யா அப்பல்லா ஒண்ணும் குடுக்கலையே
அது கேட்டா வந்து டைரக்ட்டா கால்சியம் வந்து உடம்புல ஏறும்மா அது டைரக்ட் கால்சியம் வந்து நாசில் மூலமா உடம்புலா ஏறும்மா ஸ் ஒரு ஸ்ப்ரே மாரி குடுத்தருக்காங்க அது டெய்லி அந்த ஒவ்வொரு ஹாஸ் பிட்டல்லா வர்த் ந்த மாரி போல் இருக்கு மெத்தடு
அதுதா ஆனா இப்ப உங்க உங்க அத்தைக்கு வந்துட்டு நீ ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த சைடு்ல ஒரு ஓட்ட போட்டு டிரெய்ன் பண்ணி ரத்தம்ல்லா போச்சா
இல்லையே அந்த மாரிலா எதுவும் பண்லையேங்க
யூரின் பேக் அது மாரி அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஸ்டிச்சிங் அ அதுவும் போல்லியா
எதுவுமே கெடையாது அவுங்களுக்கு கா முட்டியே தவர எங்கேயுமே வே கத்தியே படல
இல்லடி அந்த யூரின் பேக் போடுவாங்கல்ல அது ட்டாங்களா
அதெல்லா போடலப்பல்ல அவுங்களுக்கு
அப்புற எப்டி டி யூரின் லா போனோ
எந்திரிச்சு தாண்டி போனாங்க ஒரு இது மாரி கப் பு மாரி வச்சு போனாங்க ஆ ஓ ஃபர்ஸ்ட் நாள்ல அப்டி போனாங்க ரெண்டாவது நாலு அப்புற ரெண்டு ஆயம்மா இருக்காங்க பெல்லு அடிச்சா வருவாங்க ரூம்
இல்லடி நார்மலா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனாலே அது போடுவாங்கல்ல
அ ஆ போடல அவுங்களுக்கு அதெல்லா இல்ல ஏனா அவுங்களுக் நடந்த அந்த அஞ்சு மண் நேரத்துக்கு முன்னாடியே சாப்ட கூடாதுன் சொல்லிட்டாங்க ஒரு ஸ் ஆறு மண் நேரத்துக்கு முன்னாடியே சாப்புல்ல தண்ணி குடுக்கல சாப்பாடுல தண்ணி குடுக் ப்பல்லா வெறு கூ ட்ரிப்ஸ் மட்டும்தா ஏத்தி கூட்டிட்டு போனாங்க அங்கேயும் போயிட்டு ஆப் ஆப்ரேஷன் பணிட்டு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு ஐ சி யூவுல வச்சுருந்தாங்க ஐசியூல ஒரு நாள் நைட் இருந்தாங்க அடுத்த நாள் காலையல வந்து நார்மல் வாடுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க நார்மல் வாடுக்கு ஷிஃப்ட் ஆனதுலந்து எந்திரிக்க முடியலனா கப்புல புடிச்சு ட்டங்க ரெண்டு ஆயம்மா இருக்காங்க அவுங்க வந்து ஒரு டூ டைம்ஸ் பிடிச்சாங்க அப்புற அடுத்த நாள் ஒரு காலையல பதினோரு மணிப்போலே டாக்ட்ரு இவரு ஃபிசியோ தெரபிஸ்ட் வந்து பாத்தாங்க நடக்கலா அதெல்லா ஒன்னுல்ல ரெண்டு காலுனெ என்ன பயொ அப்டில்லென்ட்டு அவுங்களே நட க்க வச்சாங்க ஃபஸ்ட்டு ரூம்குள்ள அந்த இது மாரி புடுச்சிட்டு அ நடக்க வச்சாங்க ரெண்டு கையால புடுச்சு கால் நடக்குற மாரி ஒரு இது இரு க்கு அத வச்சு ரூம்க்குள்ளயே நடக்க வ ச்சாங்க நீங்க நட க்லா வலிக்குதுன்னாங்க அப்டிதா இருக்கு நடங்க நடங்கன் நடக்க வ ச்சு அவுங்க கைய புடுச்சு நடக்க வ ச்சு ஒக்கார வச்சுட்டு ஆ பாத்ரூம்லா போறதுனா போலான்னாங்க அதுக்கப் புறொ ஒவ்வொரு தடவயு ஆ யூரின் போம்போது காயமா வந்து கூட்டிட் போயிருவாங்க பாத்ரூமுக்கு
அப்புடியா ஏ ஆனாலு தேட்டருக்கு போயிருக்கும் போது அந்த யூ ரின் பேக் வச்சுருப்பாங்களே
எதுமே போட அவங்களுக்கு ஒரு ஓ ஹோல் கூட போடல வேற எந்த எடத்துலயு முட் டில நெய்ல கோடு அவ்ளொதா
அ இவுங்களுக்கு யூரின் பேகும் போட்டு யூரின் பேகும் போட்டு அந்த ம் அ வா இது ஆப்ரேட் பண்ண பக்கத்ல ஒரு ஹோல் மாரி போட்டு அங்கருந்து அந்த ரத்தொல்லா வரு வேஸ்ட்டு பிளட் எல்லா வருன்னு அதுக்கு ஒரு பேகு போட்டு வச்சுருந்தாங்க ரெண்டு நாளா
இல்ல நா இப்பிடி யாருக்கு கேள்விப்பட்டதே இல்ல நாங்க
இல்ல நார்மலா இந்த இல்ல ஆனா நார்மலா இந்த ஆர் தோல பண்ணும் போது கைக்கு பண்ணாலுமே கையில போடுவாங்க இங்கெல்லா அப்பிடிதா போட்றாங்க
ஆ நா அங்க எல்லாரயுமே பாத்தே ஆனா யாருக்கு இப்டி பேகெல்லா போட்டு பாக்கல நா ப நாங்க பண்ண ஹாஸ்பிட்டல்ல நார்மலா தா பண்ணாங்க இவுங்களா தா எந்திரிச்சு பண்ணிகிட்டாங்க ஒரு ரெண்டு மூண் நாளு செரம ட்டாங்க அப்பற நாலாவது நாள்ருந்து அவுங்களா எந்துருச்சு அவுங்களா பாத்ரூம் போக ஆரம்பிச்சு டாங்க யாரோட ஹெல்ப்புல்லாம அவுங்கள் அவுங்களே இந்த இத புடுச்சி ட்டு பாத்ரூம் போனாங்க ஹாஸ்பிட்ல இருந்து வரும்போது அந்த ஸ்டேண்ட கூட புடிக்கல மெதுவா அவங்களே நட ந்து பாத்ரூம் போயிட்டு அவங்களே வந்தாங்க அதனால வீ
அதுதா உனக்கு ஈசி ஆச்சு ம் சேரி செரி ம் தூங்கலயாடி?
செரி ஆமா டைம் ஆயிருச்சு நானு
ம் சேரி போய் தூங்கு போ ஆ சேரி ஓகே பாய் ம்